ஹலோ ஆ என்ன பண்றீங்க கேக்குது
நா சும்மா நடந்துட்டு இருக்கே வாக்கிங் போயிட்டு இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நாங்க என்ன இருக்கோ
க்குங்
நாங்க பெட்ல இருக்கோ
தூங்கலையா நீங்க இந்த டைம்லா தூங்கலா மாட்டீங்களா
இல்ல இல்ல எனக்கு நைட்டு மட்டு தா தூக்கோ அதுக்கு மேலலா தூக்கமே கடையாது
ஆமா இந்த மதியத்துல தூங்கிட்டா நைட்டு தூக்கோ வராது
இல்ல எனக்கு அப்படியே தூக்கோ வரதுதே மதிய மதியோ டைம்ல எல்லாருமே தூங்குவாங்க எ வீட்டுல வந்து எல்லாருமே தூங்குவாங்க மத் ய நேரோலா தூங்குவாங்க ஆனா எனக்கு மட்டு அதிசயமா தூக்கோ வராது யானே தெரில சின்னதுல இருந்தே அப்டிதா நானு பாப்பே நானு படு டுபாப்பே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு ஆமா தூக்கமே வராது செரிடா வராதது இருக்கட்டு அப்டி நா அதுவலா தூங்கமா நா உக்காந்து டிவி பாத்துட்டு இருப்பே இல்லன்னா ஃபோன் பாத்துட்டு இருப்பே எனக்கு மட் டும் தூக்கோ வராது ஆனா எல்லாரு எ ஃபேமிலில ஆப்போசிட் தூங்குவாங்க நல்லா இருந்து
எங்க வீட்லயு அதேதா இப்ப எல்லாரு தூங்கிட்டு இருக்காங்க நா மட் டுதா ஏந்ச்சி வாக்கிங் வந்துட்டு இருக்கே
செரி செரி
அந்த தூக்கனாலே நைட்டு தூக்கதா நைட்டு
நைட் நைட்டு தூங்கினாதா உண்டு அதுக் கு அப்புற தூங்குவே ஆனா அது நல்ல விஷயந்தா நைட்டு மட்டுந்தா தூங்கணு
உ உ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரோ தூங்குவீங்க
எ கிட்ட போயி இந்த கேள்வி கேட்டீங்களா நா வந்து என்ன பண்ணுவேன்னா ஆ நா தூங்க மூணு மணி ஆவு மூணு மூணு மணி மூணு மணிக்கு தூங்கி மார்னிங் ஒரு யாழு மணிக்கு அந்த மாரி எழுந்ச்சிருவே இல்லன்னா ஆறு மணிக்கு எழும்பே
நாலு மணி நேரத்தூக்கோ உங்களுக்கு என்ன பத்து
ஆனா இப்போ இல்ல இதெல்லா முன்னாடி மேரேஜ்கு முன்னாடி அப்டி இருந்தது இப்ப வந்து கரெக்டா பஞ்ச்வால்ட்டியா பத்து மணிக்கு தூங்குவே பத்து மணிக்குலா இருக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு தூங்குவே மார்னிங் ஆறு மணிக்கு முளிச்சிருவே
க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரோ தூக்கந் தா உங்களுக்கு
ஆமா ஆமா அதுக்கு அப்புற எனக்கு தூக் க்கோவராது என்ன பண்றத் நானு ட்ரை பண்ணுவ ஒரங்கணு ஒரங்கணு எனக்கு தா ஒரக்
நாளா தூங்க நல்லா தூங்குவே ஆனா எனக்கு தூக்க வரது அஞ்சு மணிக்கு தா தூக்க ஒரு வீடியர் காலோ அது ஒரு பெரிய ரோதன கண்ணு மூடி தூங்கு தூங்கு தூங்குனாலு நம்ம தூங்கு தூங்குனா என்ன இன்னுமே யோசிப்போமே தவர தூக்கோ வராது என்ன இன்னமோ யோசிச் இப்போ நாளைக்கு என்ன நடக்கு நாலானைக்கு என்ன நடக்கு எப்படி போகு வாழ்க்க அதெல்லா யோசி போ ந்திடிர்னு அப்புற எனக்கு தூக்கமே போயிடு அதுல தலைவலி வந்
ஆமா அதெல்லா ஒவொருத்திங்கருக்கு தா அந்த இது தெரியு நம்ம கஷ்டோ என்னன்னு என்ன பண்றதுடா என்ன எல்லாமோ யோசிக்க தோணு
உ ஒரும மனசு லேசாவே இருக்காது எதுவு யோசிச்சுக்கிட்டே இருக்கணு அப்படின்னுதோ டிப்ரஷன் ஆனா அந்த அளவுக்கு ஒன்னு நடந்திருக்காது வாழ்கைல நம்மளே நம்ம ஆக்கிக்கிறது அந்த மாரி
நமக்கு ஏ இப்டிலா தோணுது இந்தா ஏ நா இருந்தால ஏதாவது லூஸ் தனமா எ ஹஸ்பண்ட் கிட்ட கேப்பே இந்த ஃபேன் வந்து எ மண்டேல வுழுந்துட்
ஆ கரெக்டு எ அக்கா கிட்ட அப்படிதா சொல்லுவே இப்ப இந்த வீடே இடிஞ்சு ஊழுந்துருச்
இப்படி அதுதா ஏதோ இந்த அன் டாக்டு பேசன்னா நம்ம தா இருப்போ அப்படின்னு
அம் நடக்காத ஒரு விஷயத்த நடக்ககுற மேரியே பயந்
ரோட்ல போய்திங் ஆ பைக்ல போயிட்டுருப்போ அ பைக் வந்து இப்பிடி வந்து நம்மள இடிச்சிட்டுனா என்ன பண்ணுவோ அந்த மாரி எல்லா யோசிக்க தோணு
அப்பில்லா யோசிச்சு யோசிச்சு ஒரு மாரி பைத்தியமே புடிச்சிடு நம்ளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இன்னா இது ஒவ்வொரு ஒரு வேள உண்யாமே நடந்துச்சுனா என்ன பண்றது அப்பிடின்தா தோணு நம்ம சுத்தி எல்லாருமே நார் நார்மலா இருக்காங்க நம்மதா
ஆஹ் மா நம்மளதா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சே சேக்கணு முதல்ல
அப்ப அந்த ஹாஸ்பிடல் நம்மள மேரி கண்டிப்பா இன்னு நெறைய பேர் வருவாங்க
ஹெஹா
ஏன்னா எல்லாருமே இப்ப அப்பிடிதா யாருனா சும்மா பேசனா கூட ஆமா எனக்கே தூக்கோ வரமாட்டுது என்னென்னமோ யோசிக்
ஆமா இப்ப உள்ள எல்லா பிள்ளைலுமே அப்பிடிதா சொ சொல்லுருங்க ஆ இல்ல எனக்கு ஒரக்கோ வரல இல்ல நைட்டு நாலு மணி வர முழிச்சிருக்கே ஃபோன் கூட பாக்கலா ஆனா முழிச்சதா இருக்கே அப்பிடின் சொல்லுதுங்க
எப்பிடின்தா எனக்கு புரியலா ஆனா ஒரு ஓரளவுக்கு இருக்கலா ஓக் கே ஆனா ஏ அப்பிடி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல எங்க அம்மாவே யோசிச்சு இத ஹாஸ்பிட்டல் போலாமா அப்பிடின்ல்லா கேப்பாங்க எனக்கு அது தெரியல அது என்ன நோய் நோய்ய என்னென் தெரிய அது போது
அது எல்லாருக்கு ஒரு நோய் இப்ப புதுசா
டூகேக்ல்லா இருக்கு போல
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆனா அந்த அளவுக்குல்லா நம்ம வாழ்க்கைல எதுவு நடக்கல நம் ரொம்ப பெ பேரண்ட்ஸ்குதா அந்த மாரி இல்ல நெறைய டிப்ரஷன் ஆயிருக்
ஆமா அவுங்க இப்போல்லா எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுவு இல்லாம இப்ப உள்ள பிள்ளைளுக்கெல்லா ஐம்பது வயசு சுல வரக்கூடிய குறுக்கு வலி கால் வலி
ஆ இப்போ வந்து உண்மையாருக் நிமிந்தா எப்டி சொல்றது
ஆமா வீட்ல வந்து எனக் கேலி க்க முடியல இல்ல என்னால சாஞ்சிரு சாஞ்சிருக்காம இருக்க முடில்லன்னு சொன்னா ஆம் ஆமா ஒ இ உனக் கே இப்டின்னா யா என்ன என் என்னோட வயசு யோசிச்சு பாரு சொல்லுவாங்க சொல்லுவே உங்க வயசுல வரக் புதிய வலிய எல்லா எங்களுக்கு இப்பவே வந்திருக்கு ஏ அப்டின்ஸ்
அந்த காலத்துல சாப்பிட்டு சாப்பாடு எல்லா இருக்குல்லயா தூரு வேற சாப்பாடு இப்ப சாப் பிரகு வேற சாப் படு இப்ப எல்லாமே ஆயிலு முக்கி எடுத்தாதா சாப்பாடு சாப்பிடணுனே தோணுது நம்மளுக்கு
ஆ ஆமா அதும் ஃபுல்லாவே ஆயில் வேதி ஃபுல்லாமே எந்த ஃபுட்டுமே வர மாட்டேங்குது இது என்ன பண்றது
இல்லன்னா சிக்கனு அந்த சிக்கன் வந்துட் ட்டு நாலு நாள் மூணு நாலு புருஸ் சிக்கன தான் நம சாப்பிடு நம்மளுக்
ஆமா அதுவு ஓ மொத நாள் ஏதாது பண்ணி குடுத்த அது அந்த டேஸ்ட்ல இருக்கு க்கா தட்
மறநாளு ஆ அத சாப்பறதும் அது கெடுதல்தா நமக்
ஆமா என்ன பண்ற சாப்டாம இருக் போ முடியாது இது சாப் பண்ணுனா இப்டி
அப்போ அந்த காலத்துல இருந்துது தா அவங்க கரெக்டா இருந்திருக்காங்க நம்ம வந்து மாத்றோ மாத்றோ அப்டின்னு சொல்லி தப்பா போயிட்ருப்போ ஆனா இதுல்லா சாப் இதுலந்த கோதும நெறிய சொல்லுவாங்களா அந்த காலத்துல கம்ப புழு
ஆமா ராகி தோச அந்த மாரிலா சொல்லுவாங்களே அதெல்லா சாப்புலா
எங்க அம்மா கூட சொல்லுவாங்க இதெல்லா செஞ்சு தரே நி சாப் அப்டி இருந்தாங் ஆனா அது சா இப்படவே தோணு அது அதெல்லா பாத்தாலே அது எப்டி சாப்பு கூப்றாங்க அப்டின்ட் இருக் இருக்கு ஆனா இது இப் மத்தது குடுங்ளே நல்லா சாப்பிட தோணு அந்த அது வெளி வெளி ஐட்டம்ஸ்லா நல்லதுனா நம்மளுக்கு புடிக்காது
அது இப்போ உள்ள பிள்ளளைகளுக்கு அதெல்லா அப்டிதா இருக்கு ஆனா இப்ப எல்லா நியூ இந்த ஒரு மாரி புரோட்டீன்ல கொண்டு வந்துட்டாங்களே எல்லாமே லிஇக்யூட் திங்ஸா நெறைய ப்ரூட் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாவே இந்த பாக்கெட் இல்ல அடச் த்தீ
ஆமா இப்போ ம் அது எடுத்துட்டு வந்து வீட்ல எப்டியோ எத்தோ பண்ணி ப்ப ரெண்டு பக்க காமிச்சு சாப்ட்டுக்வேண்டியதா
ஆ ஆமா அதம்மா பொடியாட்டா கொண்டு வந்துட்டாங்க இத நீங்க வந்து பால்ல கலந்து குடிங்க உங்களுக்கு எனர்ஜி வரும் இப்படிய எல்லா கொண்டு வந்துட்டாங்க
எல்லாமே காய்கறி லா வந்துட்டு வெட்டியே வச்சர்றா அவ
ஆமா ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை வெஜிடபிள்ஸு இங்க வந்து தேவக்கி கொண்டு போய் சாப்
ஆமா சாப் அப்ப அது கூட பிரியாணி கூட ரெடியா இருக்கு ஏதோ ஒரு சுடுதண்ணி ஊத்துனா பிரியாணி ரெடியா என்னடா இது புதுசு புதுசா இருக்கு தினுசா இருக்கு ஆமா எங்க சூப்பர் மார்க் கெட்ல வந்து அது வித்துச்சு பிரியாணி பிரியாணின்னு எல்லாருமே இருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் சொல்லி போட்டுருந்தாங்கன் சொல்லிதா கேஷ்வல்லா பாத்தா ஆமாம் மேம் இதுலக்கு நீங்க வந்து நாட் அ ரிமூவ் பண்ட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்ல அதுவே பிரியாணி ரெர் ரெடியாயிரும்றாங்க டூ மினிட்ஸ் பைவ் மினிட்ஸ்ல அதுதாம் தெரில எங்களுக்கு வாங்கி சாப்லாந்தா பாத்தோ ஆனா அதோட ரேட்டு ஐநூரூபாவா அதுக்கு நா சிக்கன வாங்கி ரைஸ வாங்கி வீட்லயேஸ் செஞ்சுருவனே
அதா அத அவங்க அப்டியே அவங்க வந்து சேல் பண் பண்றாங்க அப்டியும் வாங்குற மக்கள் இருக்காங்கல்ல நம்ம வந்து ரேட்டு பாப்போ அப்டியே அத வாங்கக்கூடிய மக்கள்ட்ருக்காங்களல்ல அதுக்காகதா
ஆ அநியாயோ பிரியாண் ணி அஞ்சு மிநித்துல ரெடி ஆகுதுல்ல ஊறுச்செப்
ஆமா அதுக்கு இந்த ஐநூரூப் குடுக்கறதுக்கு நம்மளே செஞ்சுட்டுப் போலாமே
ஆ இல்ல வேற எதுனு கடைல கூட வாங்க சாப்டுறலாம் பிரியாண்
ஆ ஆமா அதா அழகான பிரியாணி கடைல வாங்கி சாப் ட்டுல் போயிர்லா
ம் அது தம்மா தூண்டுதா இருக்கு அந்த இதுல இருக்குல்ல யுப்பி மேகிலா வந்துட்டு ஒரு டப்பால போட்டு இப்ப ரீசெண்டா விக்க ஆரம்பிச்சாங்கல்ல அந்த மாரி டப்பா சைஸ்தா இருக் க்கு அது ஏ என்னடா அது மனஸ் சே கேக்கல அந்த தமா தூண்டு இருக்கு அதுல ஒரு லெக் பீஸ் வேற
புரியுது ஆனா வந்து செலவேர் புரியாமதான எல்லா வாங்கிட்டுப் போறாங்க அந்த காசையு வேஸ் மன்னி
சில பேர் இருக்காங்க ஆடம்பர வாழ்க்கையில வாழ்றவங்க
ஆமா ஆமா கண்டிப்பா அவுங்களுக்குதா அதெல்லா செட் ஆகு நமக்கெல்லா தேவப்படாது
ஆமா நமக்ல்லா வந்து ஆ வீட்ல குடிச்சாதா ஆமா அது நம்ம வீட்ல வந்து நம குண்டா நம்மளோட சட்டி நம்மளோட அடுப்புல செஞ்சாதா நமக்கு திருப்தியா சாப்பிட
ஆ அது உண்ம இந்த கடயில போய் வாங்கி சாப் அங்க சாப்புறதவிட நம்ம இல்ல நம்ம செஞ்சு சாப்ட்டாதா நமக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கு
அத யோசிக்க மாட்டாங்க ஏதோ
எப்போ ஒரு சில பேர் எல்லா வாரத்ல வந்து மூ யாழ் நாள்ல்லானா ஆறு நாளு ஆட்ரு பண்ணிதா சாப்புடுவாங்க
அவ்வளதா வயிறு இன்னாத்துக்கு போயிட்டு இருக்கு
அப்டிதா இருக்காங்க இப்போ ஃபுல்லாவே என்ன ஃபுல்லாவே ஆன்லைன் ஷாப்பிங் தான எல்லாரு எங்க யார் கடைக்கு போறா யாரு வீட்ல சமைக் க்கிரா இப்ப எல்லாரு ஒர்க் ஒர்க் அந்த இத பாக்குறதனால எல்லாருமே
வர்ரது
ஆமா இப்ப எல்லாருக்குமே இந்த மாதிரிதான நோய் மினிஹா இது அது என்னது பேனிக் அட்டாக்கு
பசங்களுக்கு எலா வருது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லா வருது பேனிக் அட்டாக்கு
இப்ப முன்னாடி எல்லா எந்த நோயுமே இருக்காது இப்ப ரொம்ப வயசானவங்களுக்கு இதா ஏதாவது சின்ன சின்ன நோய் இருக்கு இப்ப வந்து ஆமா அவுங்கதா டக்கு டக்குனு சின்ன பசங்கதா டக்கு டக்குன்னு போ றாங்க
ஹ
என்ன சொல்றதுனே